ஆஹ
வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க
வணக்கம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே இப்ப பாத்தோ அப்டின்னா இப்பல்லா வந்து ரொம்ப அதிகமா வந்து ஒரு அதிகமான வெப்போ இருக்கிற மாரி தெரியுதுல்ல ஏன் பாத்தோ அப்டின்னா வந்து அதிகமான காலநிலை மாற்றங்கள்லா ஏற்படுது அப்டின்னு சொல்ற ன்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப எல்லா பாத்தோ அப்டின்னா அதிகமா வந்து வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில் அடிக்க மாட்டேங்குது ஆ மழை பெய்யற நேரத்துல வந்து மழை பெய்ய மாட்டேங்குது இது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குன்னே சொல்லலா நீங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆமா நிச்சயமா காலநிலை மாற்றன்றது வந்து ஒரு ஒலகம் முழுது இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனையாகதா இருக்கு ஏன்னா அஹ் கடந்த சில ஆண்டுகளாக அனுபவிக்கிறது அந்த அதிக வெப்போ அதிக மழ கடும் வறட் ச்சி புயல் வெள்ளோ இது எல்லாமே அஹ் காலநிலை மாற்றத்தோட ஒரு விளைவு விளைவுகளாகதா இருக்குது ஏன்னா காலநிலை மாற்றன்னும் போது அந்த பூமியில இயற்கையாகவே வெப்பநிலையோட அப்புறோ வானிலை நிலைகள் வந்து நீண்ட காலம் ஏற்படுறது ஒரு மாற்றம் பொதுவா பூமியில வந்து வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது அஹ் குளோபல் வார்மிங்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த காலநிலை மாற்றம் ஏற்படுற காரணங்கள் என்னன்னு பாத்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புகை வாயுக்கள் வந்து ரொம்ப அதிகரிக் க்கறதுனால கார்கள் பேருந்துகள் தொழிற்சாலைகள் அப்புறம் மின் நிலையங்கள் எல்லாமே இருக்கறனால அதுல இருந்து வர அந்த புகை வாயுக்கள் வந்து அதிக அளவுல வெளியேறுது காடுகள் வந்து அழியுது இதனால மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்ச போது அதுல இருக்கற அதிகமான மரங்கள என்ன பண்றது வெட்ட வெட்டுறனால பூமியில இயற்கை சமநிலை வந்து பாதிக்கப்படுது அதனாலதா சொல்லுவாங்க இப்ப அடிக்கடி ப ஆ பிளாஸ்டிக் பயன்பாட கொறச்சிக்குவோ கொறச்சுக்குவோன்னு ஏன்னா அது வந்து ஒரு து ஆ மண்ணையு நீரையு மாசுபடுத்துது இப்ப அதிகமான மின்சாரோ பயன்படுத்துறனால நிலக்கரி மற்றும் அந்த எண்ணெய் இது போன்ற எரிபொருள்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுது இதுவு அதிக அளவில் கார்பன் வாயுக் உற்பத்தி செய்து
உண்மைதாங்க இப்ப பாத்தோ அப்டின்னா இந்த கார்பன் வாயுக்கெல்லா வந்து ஒரு அதிகமான ஒரு தீங்கு விளைவிக்கிற விஷயமாவே இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப இந்த வண்டில இருந்து வர புகைகளு சரி இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வர கழிவுகளும் சரி இல்லாம ஒரு நீர் மாச ஏற்படுத்துது காற்று மாசுகள ஏற்படுத்துது இதனால காலநிலை மாற்றோ அப்டின்றது ஒரு நீண்ட காலமா நம்ம பூமியில நெறைய ஒரு வெப்பநிலையு அந்த மழ அளவு காற்றோட்டோ இது எல்லாமே ஒரு மாற்றங்கள ஏற்படுத்திதா இருக்கு ஏன்னா நம்மளே பாத்துருப்போ நெறைய எடங்கள் எல்லாம் பாத்தோ அப்டின்னா அஹ் வெள்ளங்கள்லாம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான வெள்ளங்கள் ஏற்பட்டு மக்கள்லா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஏன் பாத்தோ அப்டின்னா வந்து ஆ அதோட தண்ணி வந்து அதிகமா நம்பும் போது கம்மாயிலதா வந்து அதிகமா வந்து நம்பும் ஆனா வந்து அந்த எடத்துல வந்து அதிகமான வீடுகள அவங்க கட்டி ஆ இருக்கும் போது அதுக்கு தேவையான அந்த எடத்த நம்ம ஆக்கிரமிக்கும்போது அதுக் நம்ம வந்து அதிகமான ஒரு பாதிப்புக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறோ அதனாலதா சொல்றாங்க அதிகமான கம்மாய்கள்லயோ இதுல வந்து வீடு கட்டாதீங்க அப்டின்னு அது மட்டும் இல்லாம இப்பல்லா ஒரு முக்கியமான காரணோ அப்டின்னு பாத்தோம் அப்டின்னா இந்த மாசுபாடுக்கு மக்கள் செய்ற சின்ன சின்ன ஒரு தீங்கான விஷயங்கள்லா அது மட்டும் இல்லாம இந்த காடுகள அழிக்கிறது அஹ் அப்டி நம்ம காடுகள அழிக்கிறோ அப்டின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன உயிரினங்களுக்கு தேவையான ஒரு எடத்தையு நம்ம சேத்து அழிக்கிறோ அப்டின்றத நம்ம புரிஞ்சுக்கணு அப்றோ அதுக்கப்றோ என்ன ஆகு அப்டின்னா அந்த காடுகள அழிச்சோம்னா அங்க இருக்க விலங்குகள்லா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கு நம்மளோட நகரப் பகுதிகள்ல வர ஆரம்பிக்கு நம்மளே பாத்துருப்போ நெறைய செய்திகள்ல இந்த யானைகள்லா வீட்டுக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணுது அப்டின்னுட்டு ஏன் அப்டின்னா அதோட காடுகள நம்ம ஆக்கிரமிச்சு வீடுகள கட்றோ இல்ல அழிச் த்துர்றோ அதனாலாதா அதோட வாழ்விடங்கள் எங்க தங்கணும்னு தெரியாம அது நம்மளோட குடியிருப்புக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்டி பாத்தோ அப்டின்னா இப்படி நம்மளோட சின்ன விஷயங்கள்தா பெரிய பாதிப்புகள ஏற்படுத்துது குறிப்பா அந்த கரிம வாயுக்கள்லா அதிகரிக்க அதனால ஒரு மிகப் பெரிய காரணோ நா இப்ப ரொம்ப இது பாக்கப்படுதுன்னே சொல்லலா ஏன்னா வளிமண்டத்துல வெப்பத்த இது வந்து அடைச்சு ஒரு பூமிய வந்து அதிகமான வெப்பநிலைக்கு உண்டாக்குதுன்னே சொல்லலாங்க
ம் சேரி கோடைக்கால வந்து அதிகமான அந்த வெப்பமாகறதுனால மழைக்காலத்துல சில எடங்கள்ல வந்து அந்த மழையே இருக்கிறது இல்ல ஏன்னா சில இடங்கள்ல ஒரே நாள்ல அதிகமா மழை பெயறனால வெள்ளம் வருது சில இடங்கள்ல வந்து வறட்சி தொடர்ந்து இருக்கறனால பல மாதங்கள் நீடிச்சிருக்குங்க அப்ப அது உலக உலக வெப்பமயமாதல வந்து எப்படி அது வந்து நம்ம கொறைக்கணு அதுக்கு என்னென்ன முக்கியமான காரணங்கள் அப்டின்னு பாத்தோம்னா அந்த சூரியனோட வெப்பம் வந்து சேந்து இருக்கிறதுனால ஒரு பகுதி ரொம்ப வந்து அப்டியே வெளிய அஹ் செல்லவே போக முடியாது இன்னொரு ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா வெல் வளிமண்டத்துல சில வாயுகள் வந்து என்ன பண்றது அந்த வெப்பத்தோட வெளிய செல்ல விடாம தடுத்து வச்சிருக்குது அப்ப இத வந்து அஹ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க அப்ப இது வந்து இயற்கையாகவே இருக்க வேண்டிய ஒண்ணுதா ஆனா மனிதர்கள் வந்து அதிக அளவுல புகை வாயுக்கள வந்து வெளியிடுறதுனால அந்த விளைவாகதா வந்து ரொம்ப மிக அதிகமாகி பூமியோட வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வந்துட்டே இருக்குது காலநிலை மாற்றத்துக்கு காரணங்களு அதேதான்னு சொல்லப்படுது தொழிற்சாலையில மற்றும் வாகன புகை வந்து எப்டி இருக்குன்னா அதிகமாக உருவாகி வருதே அந்த கார்கள் லாரிகள் பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் இதெல்லாமே வந் து பெட்ரோல் டீசல் எரி எரிபொருள வந்து பயன்படுத்துறாங்க அப்ப அதுல இருந்து அந்த வெளியேற புகை வந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனு அப்றோ நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாமே வந்து வாயுக்கள் அதிகமாக இருக்கு அப்ப பூமியோட வெப்பத்தையும் வந்து அதிகரிக்குது காடுகள அழிக்கிறதுனால மரங்கள் வந்து ஆ ட ஆ கார்பன் டை ஆக்சைடை வந்து குடிச்சு அந்த ஆக்சிஜன வந்து வெளியிடறதுனால இப்பயு காடுகள் வந்து அதிகமாக அழிக்கப்படுது அதனாலதா நெறைய வீடுகள் கட்றாங்க சாலைகள் போட்டு றாங்க தொழிற்சாலைகள் அமைச்சிருக்கிறாங்க விவசாய நிலங்கள வந்து உருவாக்க இருக்காங்க இதனால பூமியோட இயற்கை சமநிலையே வந்து பாதிக்கப்படுது அப்ப இந்த நெகிழியோட பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா நூறு வருடங்கள் எரநூறு வருடங்கள் வந்து சில சமயோ வந்து ஐநூறு வருடங்கள் கூட ஆகுதா அந்த மண்ல இருக்க அந்த நீரை மாசுபடிச்சு மாசுபட்டு திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் வந்து எரிக்கும்போது அதுல இருக்க அந்த வெளியாகற புகை வாயு க்கள் வந்து காலநிலை மாற்றத்தையு அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி மக்களோட தொகையு அதோட அதிக நுகர்வும்தா வந்து ஒரு பெரிய ஒரு இந்த அதிகரி அதிகரிச்சுட்டே போகுது ஏன்னா வீடுகள் அதிகமாகறனால வாகனங்கள் அதிகமாகுது தொழிற்சாலைகள் அதிகமாகுது குப்பைகள் அதிகமாகுது இதனால சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது